ஓ
ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க கொழந்தகளா நல்லாருக்காங்ளா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
நல்லாருக்காங்க கொழந்தங்கள்லா இருக்காங்க வளாண்ட்டு இருக்காங்கங்க நீங்க உங்க கொழந்தங்களாங்க
ம் எல்லாரு நல்லாருக்காங்க இன்னைக்கு நேத்து லீவ் வாச்சுங்ளா இன்னைக்லா ஸ்கூலுக் போய்ட்டாங்க
சேர் செரிங் பரவால பரவாலங்க ம் என்ன நேத்து சண்டே ஸ்பெஷலுங்க என்ன செஞ்சீங்க
நேத்து என்ன செஞ்சேங்னா காலேல வந்துங்க முந்தா நாள் சனிக்கழமயே இட்லிக்கு மாவு ஆட்டி வச்சுட்டங்க அப்றோ நேத்து கா நேத்து காலேல இட்லியு சிக்கன் கொழம்புங்க அப்பறம் அப்பறம் மத்தியான வந்துங்க சிக்கன் பிரியாணியு கிரேவி
சேரிங்க
நைட்டு வந்து அதேதாங்க அது தோச சுட்டுட்டுங்க அ சிக்கன் கொழம்புங்க கிரேவி வச்ட்டோ சாப்ட்டோ
பரவால்ல பரவா சிக்கன் பிரியாணி செய்ய தெரியுங்களா உங்ளுக்கு நீங்க எப்டி செய்வீங்க சிக்கன் பிரியாணி
சிக்கன் பிரியாணி உங்களுக்கு நா வந்து ரெண்டு மூணு விதமா செய்வேங்க குக்கர்ல வந்து வெஜி டபள் பிரியாணி வந்து குக்கர்ல நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல்லங்க
ஆமாங்க
அந்த அரிசி வச்சு செய்வேங்க அப்றோ தக்காளி பிரியாணியு நம்ம வீட்டுக்கு அ சாப்பாட்டு அரிசி வச் செஞ்சிருவே அப்றங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து பாஸ்மதி அரிசி பாஸ் மதில நா செய்ய மாட்டங்க சீரக சம்பா இருக்குலங்க பிரியாணி அரிசி அதுல தாங்க செய்வே எனக்கு பாஸ்மதி அரிசி பிரியாணி புடிக்காதுங்க
ஆமாங்க எனக்குமே பாஸ்மதி ரைஸ் புடிக்கு புடிக்காமலா இல்லீங்க ஆனா சீரகசம்பா டேஸ்ட் வேற எதுலயுமே அடுச்சுக்க முடியாது இல்லைங்ளா
அதாவது பிரியாணினாவே அந்த அரிசில ஸ்மெல் வரும் பாத்தீங்ளா
ஆமாங்க
எனக்கு அதாங்க ரொம்ப புடிக்கு செய்யருக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டா செஞ்சாதாங்க பிரியாணியும் டேஸ்டா இருக்கு ஏனோ தானா செஞ்சா அது நல்லால்லதானுங்க
ஆமாங்க நான்லா வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்குங்க சூப்பரா செய்வ அத சீரக சம்பா ரைஸ்ல எப்படி செஞ்சீங்க பிரியாணி
சீரக சம்பா ரைஸ் வந்துங்க நேற்று வந்துங்க நா ஒரு கிலோ சிக்கன் எடுத்து அது தனிய தனியா வந்து எலும்பு இல்லாததுதா ஒட்டுக்க எடுத்துட்டு வன்ட்டாருங்க எங்க வீட்டுக்காரு காலையிலயே எல்லா எடுத்துட்டு வன்ட்டாரு கொழம்புக்கு கொஞ்சோ எலும்பு போட்டு கொழம்பு வச்சுட்டேங்க பிரியாணிக்கு க்கு பிரியாணிக்கு கிரேவிக்கு கொஞ்ச எலும்பு துண்டுகள் கொஞ்ச இருந்து எடுத்து வச்ட்டே ஆனா பிரியாணிக்கு வந்து ரொம் ரொம்ப எலும்பு இல்லாம சதப்பகுதியா இருக்கு பாத்தீங்களா அத தனி எடுத்து வச்சுங்க மஞ்சளு கல்லுப்பு போட்டு கழுவிட்டுங்க கழுவி வச்சுட்டுங்க அத போட்டு தா எப்போ கழுவோ ஏன்னா சிக்கன் உங்களுக்கு கொஞ்சோ சூறவாசம் மாரி அடிக்குமில்லங்க அது வந்து மஞ்சளு உ உப்புக்கல்லு போட்டு கழுவிட்டீங்கன்னா வாச அடிக்காது அந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க
ஆ ஓகேங்க கண்டிப்பா நா யூஸ் பண்றே
அப்புறங்க ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு வந்து தொளிச்சுங்க அரப் அது எவ்வளோ தேவைப்படுத்தே அளவு தெரியுமா உங்களுக்கு
ஆ தெரியுங்க நா வந்து ஒரு கிலோக்கு வந்து எவ்ளோ போடுவ தெரியுங்களா ஒரு கிலோக்கு. நூறு பூ இஞ்சியு நூத்தம்பது பூண்டு போடுவாங்க
ஓ நா அந்த அளவெல்லா எடுக்க மாட்டே எனக்கு ஒரு குத்துமதிப்பா நா ஒரு சின்ன ஜார் வச்சிருக்கே அதுல வந்து பாதி அரைச்சா போதுங்க நா ஒரு கிலோ அரிசி போடலீங்க ஒரு கிலோ ஒரு கிலோ மா சிக்கனுக்கு வந்து முக்கா கிலோ அரிசி போட்டங்க அப்பதா கொஞ்சொ மட்டன் கறி வந்து அதிகமா சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாருக்கு அரிசி கம்மியா போட்டு கறி அதிகமா சேர்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க
அதுதா அதுதாங்க நானு அப்டிதா செய்வேங்க ஏன்னா கூட்ட ஜாஸ்தியா இருந்தா அரிசி கொஞ்ச ஜாஸ்தியா போட்டுக்குவங்க
அப்புறோ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டுங்க அப்புறோ வந்துங்க வெங்காயச்சின் பெரிய வெங்காய வந்து லேசு லேசா நெறையா ஒரு பத்து வெங்காய அந்த மாரி அரிஞ்சு வச்சுட்டுங்க தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளியே போட்டுக்கலா முக்காக்கிலோ அரிசிக்கு தக்காளிய நல்லா சின்ன சின்ன பீஸா அரிஞ்சு வச்சுட்டுங்க இந்த ஸ்பைசஸ் எல்லா போடுவீங்களா அதை சேர்த்துவீங்களா நீங்க
ஆமாங்க நா வந்து எப்டி பண்ணுவேன்னா பட்ட கிராம்பு ஏலக்காங்க இது மூணு போடுவே நீங்கங்க என்ன பண்ணுவீங்க
நா வந்து ஃபர்ஸ்ட்டுங்க இந்த வா அடி கனமான பாத்திரத்த எடுத்து யூஸ் பண்ணிக்கலா பிரியாணிக்கு தனியா ச சட்டி வச்சிருக்கே பிரியாணி சட்டி ஆனா வந்து அதுக்குதா நெறையா பேர் ஒரு ரிலேஷன்லா வந்தா செஞ்சுக்கலான்னு அத யூஸ் பண்ண மாட்டங்க அதிகமா நாங்க வீட்டுக் மட்டு செய்யற அப்புற இந்த பெரிய குக்கர் இருக்குல்லங்க அந்த குக்கர் வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியான அடிப்பாத்திரமா தானே இருக்கு
ஆமாங்க
நா அதனால குக்கர் அடுப்புல வச்சுட்டேங்க ஆயிலு நெய்யு பாதி பாதி ஊத்துவங்க நீ நெய் சேரத்துவீங்களா பிரியாணிக்கு
ஆமாங்க பிரியாணிக்கு நெய் சேரத்துவே நானு
அப்புறங்க நா வந்து பிரியாணிக்கு நெய் சேத்துனாதாங்க ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும்
ஆமாங்க
அப்ப என்ன பண்ணனா எண்ணெய் ஆயில் பாதியு அந்த அந்த குக்கரு ஃபுல்லாவே அத ஃபுல்லனா பாதில் நிற்காம முழுவதுமே இருக்கிற மாதிரி கொஞ்சோ எண்ணெய் நெறய ஊத்தணு ஆயிலு நெய்யு ஊத்திட்டுங்க அதுக்கெஞ்சோ லேச சூடான உடனே அ அதுல வந்து கொஞ்சமா பட்டை கிராம்பு அண்ணாச்சி மொக்கு ஏலக்கா அப்றொ பிரிஞ்சி எல கடல் பாசி இது எல்லாமே போடுவங்க இதெல்லா போட்டு சிம்ல வச்சு கொஞ்சோ மண வர வரைக் கி க இது வனங்கருக்கு உட்ரணும் விட்டதுக்கு அப்றோ வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கம்ல லேசா வெங்காயத்த போட்டுங்க வணக்கணுங்க வெங்காய வணங்கறதுதாங்க பிரியாணி டேஸ்டே உங்களுக்கு வெங்காயத்த நல்லா வணக்கணுங்க பொன்னிறமா நல்லா வணக்கணு கொஞ்சோ நமோ அதுல கொஞ்சோ மெனக்கெடணும் அப்போதா பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா வணக்கிட்டுங்க பொன்னிறமா வந்துரும் எண்ணையில அது எண்ண பிரிஞ்சு வர்ற அளவுக் வணக்கிடணுங்க அப்றோ பச்ச மிளகா வந்து நீங்க போடனுனா போட்டுக்லாங்க எண்ணெய் குள்ளயே போட்றனாலு போட்டுக்கலா இல்ல வெங்காய வணங்குதுக்குப்றம் போறனால போட்டுக்கலாங்க நம்ம சாய்ஸ் தா பச்ச மொளகா ஒரு ரெண்டு மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலா எண்ணையிலே போட்டோம்னா அது வந்து நல்லா வணங்கிருங்க ஆமா பச்சை மிளகா நல்லா வணங்கிரும் அதுக்கப்றம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குலுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்ச வாச போற அளவுக்கு வணக்கிட்டேம்னா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க நல்லா எண்ண பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறங்க தக்காளி இருக்கலங்க தக்காளி வந்து நீங்க ஒன்னா ரெண்டா அரைச்சு அதுக்குள்ள ஊத்தி நல்லா வணக்கணுங்க வணக்குனதுக் அப்றோ பொதினா தலையு அ கொத்தமல்லி தலையு போட்டு அத வணக்கிட்டு பிரியாணி மசாலா கொஞ்சோ இருந்துச்சுன்னா அதவும் தனி மிளகா தூள் அதவும் போட்டு நல்லா வணக்கி ங்க தயிர் கொஞ்சோ ஊத்திக்கணுங்க புளிச்ச தயிரு ஊத்தி நல்லா கலக்கிட்டுங்க சிக்கன் உள்ள போட்டு நல்லா வண உப்பு போட்டு நல்லா அந்த கிரேவிய எல்லா புடிக்கிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கனு சிக்கன வணக்கிட்டு அதுக்குள்ள வந்து நம்ம பாசுமதி அரிசி இருக்குங்க அதனால ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டுங்க ஊற வச்சிரனுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போது அப்றோ இந்த கறி வந்து தண்ணி ஊத் தி கொதிச்சதுக் அப்றங்க அரிசி உள்ள போட்டுட்டுங்க நல்லா கலக்கி உட்ருங்க உப்பு தேவையான அளவு போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கலக்கிட்டுங்க அந்த தண்ணி வந்து அரிசியு தண்ணி சமமா வரும்பலங்க தண்ணி எல்லா உறிஞ் ஜி
ஆமாங்க
அந்த அளவுக்கு விட்டுட்டுங்க தோசக்கல்லு இருக்குல்லாங்க தோசக்கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு இந்த குக்கர தூக்கி அது மேல வச்சுங்க ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பெரிய பாத்திர நெறைய தண்ணி எடுத்து மேல வச்சுட்டு அடுப்பு சிம்முல வச்சிடுங்க சிம்ள வச்சி மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிம்ஷோ சிம்மளயே வச்சிங்கின்னா அது ஃபுல்லா அரிசி வெந்துரு அடியில அடி வந்து கீழ புடிக்காது அடி பத்தாது ஏன்னா உள்ளக்கிற அரிசி ஃபுல்லா வெந்தரு கொழஞ்சு போகாது பத்து நிம்ஷ கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு
சேரிங்க சூப்பருங்க நானு வந்து எப்டி செய்வண்ணாங்க சீக்கிரமா சொல்றேங்க நானு எப்டி செய்யறதுன்னு நா எல்லாமே வந்து கடையில எல்லா வாங்க மாட்டேங்க எல்லாமே அரச்சிதா வச்சுக்குவங்க ஒரு பொடி கூட ஆ கடைல வாங்கறது இல்லைங்க அப்றோ நா வந்து எப்டி செய்வன் நீங்க சொன்ன மாரிதா கிட்டத்தட்ட நா வந்து எண்ண நெய்யு சேத்துட்டுங்க பட்டக்கிராமு ஏலக்கா அதெல்லா போட்டுட்டுங்க கொஞ்சோ முழுசு முழுசா போட்டுட்டு வெங்காயோ தக்காளி எல்லா போட்டு நல்லா சொதம்ப வனக்கிருவங்க வணக்கிட்டு கருவாப்புல இந்த கோ புதினால போட்டு நல்லா அதையு போட்டு நல்லா வதைக்கிருவங்க அப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அறத்தது அது போட்டுருவங்க அப்றோ வெங்காயோ தக்காளி எல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா கொலைய வணக்கிட்டுங்க அதுக்கப்பற என்ன பண்ணுவேன்னா நா மசாலாவே வாங்க மாட்டேங்க
பரவால்லைங்க
பட்ட கிராம்பு ஏலக்கா இதுவே நல்லா வந்து கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அளவு எனக்கு தெரியுங்க இது மட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருவங்க எடுத்து வச்சுட்டு அத நா எவ்ளோ போட்டு அரச்சாலு செரிங்க ஆனா ரெண் ஒன்றர ஸ் பூன் தாங்க போடுவே
ஓ அப்டிங்களா செரி செரிங்க
ஆ ஒன்ற ஸ்பூன் போட்டுட்டு அ என்ன பண்ணுவன்னா அத போட்டுட்டு நல்லா அதையு நல்லா எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிருவங்க அந்த வெங்காய தக்காளி அந்த மசாலா கூட ஃப்ரை பண்ணிருவங்க ஃப்ரை பண்ணிட்டு சிக்கன எடுத்து நல்லா கழுவி அந்த சிக்கன் குள்ள போட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணுங்க நல்லா கிண்ட கிண்ட தண்ணி விடுங்க அதுக்கப்றோ என்ன பண்ணுவே நானு தயிர் இருக்கு பாத்தீங்களா தயிர் சேத்திருவே தயிர் சேத்து அதுவு நல்லா கிண்டுவங்க கிண்டிட்டே இருக்க இருக்கருக்க மெளகா தூள் மல்லித்தூள் இது ரெண்டு மட்டு போடுவங்க நல்லா அதி கிண்டிட்டே இருக்க இருக்க இருக்க என்ன பண்ணுவனா இத நா தாளிக்க தாளிக்க அரிசி வந்து பாஸ்மதி அரிசியோ இல்ல அ சீரக சம்பா அரிசியோ இது ரெண்டுமே இரு இருவது நிம்ஷ தாங்க ஊறணு செரிங்களா இல்லன்னா ரொம்ப கொலஞ்சிருங்க
சேரிங்க
அதுக்கப்றோ என்ன பண்ணணுன்னா அது ஊற வச்சு நா என்ன பண்ணுவே வணக்கறக்கு முன்னாடியே நா எண்ண இது எண்ண ஊத்தறக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு அரிசி போடுறோனா அந்த அளவுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஒன்றர மடங்கு தண்ணி எடுப்பங்க அ பக்கத்து அடுப்புல கொதிக்க வச்சிருவே நல்லா தண்ணிய அதுக்கப்பறோ என்ன பண்ணு அ நல்லா கொதிக்க வச்சிருவாங்க அதுக்கப்பறோ வெங்காயோ எல்லா போட்டு வனக்கிட்டு இந்த சிக்கன் நல்லா வதக்கிட்டு உப்பு காரம்ல்லா க இத பது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்து சிம்மில வச்சு அப்டியே மூடி ஒரு பத்து நிம்ஷ ட்டு வேக விட்ருவங்க அந்த கறிய அதுக்குள்ள இது கொதிச்சிருங்ளா
மீதி வந்து நா செஞ்ச மாரியே நீங்க மூடி வச்சுட்டு பாத்திர போட்டு தம் போட்டு வச்சிருவீங்க
ஆமாங்க சேம் இதே ப்ராசஸ் தாங்க
ம் சேரிங்க சேரி வச்சுர்டங்களா
ஆ சேரிங்க